சொல்லுங்க ம்
ஆ கேக்குதுங்ளா சிஸ்டர்
அ கேக்குது கேக்குதுங் இங்காருங்க இன்னைக்கு வந்து எங்க ஏரியால பக்கத்துல முன்னாடி கிரௌண்ட் மாரி எடோ இருக்குங்க அந்த ஏரியால என்ன பொருளெடுத்தாலு தேட்டி ருபீஸ்னு போட்ருக்காங்க
செரி
ம் அது கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்க மாரிதா இருந்ச்சு நாங்க போயி நா எங்க மம்மி எ பைய மூணு பேரு போய் ஷாப்பிங் பண்ணங்க ம் எங்கம்மா என்ன எடுத்தாங்கன்னா ஒரு வடிகட்டி இருக்குல்லங் சில்வர்லயே தேட்டி ருபீஸ்தா எடுத்தாங்க அப்பறோ ஒரு நெயில் கட்டர் எடுத்தாங்க அப்பறோ அவுங்களுக்கு இந்த தோட்டத்துல இப்டி இழுக்கற மாரி இருக்குமில்லங்க டூலு அந்த டு அந்த டூல் ஒண்ணு எடுத்தாங்க இந்த டூல்லா தேட்டிதா வருமா கூட வருமா தெரியுமா
இல்ல இல்ல அவ்ளோதா வரு அத விட கம்மியா இருக் குன்றனால தா அவுங்க தேட்டிக்கே குடுப்பாங்க அவுங்க வியாபாரம் பண்றவங்க சும்மல்லா பண்ண மாட்டாங்க ம் அவுங்களுக்கு லாப வர மாரி இருக்க மாரி பா
தெர்ல நாங்களு எங்க ஊருக்கு கொஞ்ச ஷாப்பிங் பண்ணிட்டோ அந்த டூல் அது மாரி கொஞ்ச இப்டி மண் அல்றது இருக்கு இந்த நெகத்துல அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்க்ஷன் வருதாங்க அவுங்களே சொன்னாங்க மண்ணல எல்லா அதிக இது பண்ணாதீங்க அப்டின்னாங்க செரி அடிக்கடி இது பண்ற மார்ருக் மின்ன அது தூள் ரெண்டு வாங்கனே அப்பற என்ன வாங்கனனா அந்த பைய வேண்டான் சொல்ற கேக்க மாட்றா அவ காசு எடுத்துட்டு வந்துட்டு வாய்ங் குடுங்க வாய்ங்க் குடுங்க அப்டிங்கறா
அப்டி என்னத்த உங்க பைய வ கேட்டாருங்க
ஆ இப்ப என கூட சாமா நா வாங்கலங்க அவ தாங்க காஸ் குடு வாய்ங் குடுத்தா அவ காசுல வாய்ங் குடுத்தாங்க
செரி செரிங்க நல்லா வளக்குறீங்க பையன ம் ம்
அ அது அந்த காச சேத்து வச்சு மம்மிக்காக வாங்கி தர அப்டின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க
நல்லா வளக்குறீங்ளே பையன பரவாயில்லையே ம் ம்
பெரிமா மாரிங்க ம் நல்லா கொஞ்சோ பழக்க வழக்கோ வருங்க பட் என்ன இந்த ஸ்நாக்ஸ் கடைய பாத்தா அப்டியே மாறிருவாங்க பெரிமா மாரியே ம் கொஞ்சோ டெம்ட் ஆயிருவாங் க அவுங்க பெரியம்மா அது மாரியே வந்து அவனும் பண்றாங்கங்க ம் அவனுக்கு என்னன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கனானாங்க பிளாஸ்டிக்ல அதுக்குள்ள பாத்தா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு வாவ் அப்டின் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஒரு ஸ்பூன்ருந்துச்சு அதுக்குள்ள
ஆனா இதுக்கே உங்க குடும்போ சர்பரைஸ் ஆவுது எங்கெடக்குது
ஆமா அப்புறோ நா சொல்ற பென்சில் இதெல்லா நறையா வாங்கி குடுத்துருக்காங்க வேண்டா வேண்டாங்கிற இல்ல எனக்கு ஒரு பவுச் வேணுண் சொல்ட்டு ஒரு பவுச் எடு த்தாங்க அப்புறோ அவனோட கணக்குலே ஒரு எக்ட்ரே வாங்கி குடுத்தாங்க அ எக்ட்ரே இத்தன எக்கு ட்ரே அதுவு தேட்டிரூபீஸ் தான்னாங்க அது ஒன்னு வாங்கி குடுத்தாங்க அப்புறோ எ‌ கணக்குல எனக்கு என்ன வாங்கி குடுத்தாங்க என்ன ஏதோ மிஸ் ஆகுதே ம்
எப்டியு நீங்க வாங்கிருப்பீங்க கிச்சனுக்கு ஏதோன்னு வாங்கிருப்பீங்க உங்களுக்கு கிச்சன் ஐட்டம் தா தேவப்படு ம்
பண்றது வேணுன் கேட்டுச்சுங்க அது தேட்டி தா போட்ருந்தாங்க
எது அந்த இதுக்கு கொஸ்க்கு இது மாரி இரு
மாவு வந்து விஸ்க்கு விஸ்க்கு சொல்லுவாங்கள ம் அது இன்னொன்னு இந்த ஆயில்லா இது பண்றாங்கல்லங்க பிளாஸ் டிக்ள பிளாஸ்டிக்மாரி தெரியு ஸ்ப்ரே பண்றது ஒண்ணு வாங்கிட்டேனா எனா இந்த ஒருத்தோங்க ஊருக்கு போனோ அவுங்க வந்து என்ன சொ சொன்னாங்கன்னா எ தம்பி பொண்டாட்டி தா கொஞ்சோ பக்கத்துல இருக்காங்க ரெண்டு மூணு நாள் அவுங்க வீட்ல போய் இருந்துட்டு வந்தோம்மா அவ ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணா தோசைக்லா அழகா ஸ்ப்ரே பண்றா வருது ம் ரொம்ப யூஸ் இல்ல லைட் லைட்டா லைட் லைட்டா ஆகுற மார்ருக்கு
ம்
அ நம்மளு வந் தோச அடிக்கடி சுடுறோ டெய்லி சப்பாத்தி போடுறோ ஒரு நாளைக்கு இது தேக்கறாங்கள
ஆமாங்க நானு அப்படிதாங்க அப்போ இப்போ எங்க சொந்தக்காரங்க வீட்ல் வச்சிருந்தாங்க அழ கண்ணாடி இரு இருக்குன் சொல்ட்டு சூப்பரா இருக்கேன் சொல்லி ஸ்ப்ரே பண்ட்லா யூஸ் பண்ட்ருந்தவ அது கண்ணாடியா போயிடுச்சு வைக்கும் போது நகத்தி வச்சுட்ட தொப் புனு விளுந்து ஒடஞ்சே போ
அய்ய இங்க பிளாஸ்டிக்ங்க தேர்ட்டி தா போட்ருக்காங்க பரவாயில்லாம இருந்து ச்சு அ சைஸு கொஞ்சோ பெருசா இருந்துச்சு
அந்த பொண்ணு எங்கோ வெள்நாட்ல இருந்து வாங்கிட்டு வந்துச்சாமா ஆசையா ம் அ அதே மாரி பாத் தங்கப்பா ஒரு கடைல கடையில இருந்துச்சு வாங்கி தர்ட்டுமா வாங்கி தர்ட்டுமா எனக் அதே மாரி கெடைக்கல பட் ஆனா அது மாதிரி ஒண்ணு கெடைச்சது வாங்கி தர்ட்டுமானு கேட்டத்துக்கு வேண்டான்ட்டாங்க பட் அது யூஸ்ஸா யூஸ் எது யூஸ் பண்ல நா வாங்கி தர்ட்டுமான் அந்த அப்ப அவுங்கள்ட்ட கேட்ட நான்தா ஒடச்சுட்டம்மே சேர்னு கேட்
யார்ட்ட கேட்டிங்க அவுங்க யார் உங்களுக்கு ரிலேட்டிவ்வா
ஆமா எ தம்பி பொண்டாட்டி தாங்க
ஓஹோ
இதுல இருந்து இப்ப சிங்கப்பூரோ ஏதோ மய் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து வந்தாலளுங்க வச்சி யூஸ் பண்றது நல்லாதா இருந்துச்சிங்க அத கைதவறி வச்சி ஒடச்சே போட்டேங்க ம் கடசியில தா அப்பறப்ப அவுங்க ஒன்னு சொல்லல ஏ கையில ஒடைய வேண்டியது உங்க கையில ஒடஞ்சிருச்சிங்கண்ணி அப்டின்னு சொல் ஒரு வார்த்தேல முடிச்சுட்டாங்க ம் இருந்தாலு நமக்கு நம்ம நம்மனால ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு இதாச்சின்னு மறுடி கேட்டாங்க வாங்கி தரட்டுமாங்கன்னு அதும் பேச தலைமுறை ரெம்ப கண்ணாடின்னா நூத்தி இருவதுரூவாயோ என்னமோ இருந்துச்சிங்க கண்ணாடி சீப்பா இருந்துச்சி பிளாஸ்டிக்னா ஒரு நூத்தி எம்பது ரூவா இருந்துச்சி வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டே
ஆ பிளாஸ்டிக் இங்க தேர்ட்டி தாங்க போட்ருக்காங்க
ஏங்க பரவால்ல பரவாயில்லைங்க ஆஹா அவ நா இதுல பாத்தரு ஒரு கடையில பாத் அதுக்கு அப்பறோ அவுங்க இல்லைங்க அண்ணி வேண்டாங்க அண்ணி நானே பாத்துக்குறே ஏ கைல ஒடயவேண்டியது அண்ணி மாத்தி ஒரச்சின்னு சொன்னாங்க சரி அப்டியே விட்டுட்டோ நம்ம எங்க வீட்ல பொருள் வாங்குற பொருள் வாங்குற பழக்கம் கொஞ்சோ கம்மி பண்ணியாச்சிங்க சும்மா பொருள வாங்கி போட்டு வாங்கி போட்டு ம் எங்க இங்க எங்க மாமியார் கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட்டான ஆளுங்க சும்மா வாங்கி போட்டீங்க அத வாங்கி போட்டு இத போட்டு யூஸ் பண்றதுல்ல சொன்னனால அதெல்லா பாக்றது இல்லீங்க வாங்க
மாமியார் பேச்சல்லா கேக்குறீங்கன்னு சொல்லும் போது கொஞ்சோ ஆச்சரியமாதாங்க இருக்கு ம் சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல
யாருங்க சத்தோ இது வாங்குறது பேச்சு வாங்குறதுனால அத மட்டு கேட்டு
ஆயிடீங்க ம் இது அதுவுந்தா சொல்லுவாங்க சாப்டறதுதா சொல்லுவாக அதெல்லா கேக்குறீகளா
நீங்கங்க
நாங்கங்க வாங்க அப்ப எங்க வீட்லயு சொல்லுவாங்க இது அவனோட பேக்கெட் மணிதானாங்க ம் நா முடிஞ்சத எடுத்துட்டு போவே முடியாட்டி இந்த வீடு பக்கத்துல ஷிப்ட் பண்ணிட்டேங்க அதனால அங்க கொண்டு போய் வச்சிக்கலா ம்
சேரி சேரிங்க
ங்க வேல காலேலயே போயிட்டேங்க பயங்கர வேல ஆ எல்லா எல்லாத்தயு ஒன்னோட ஒன்னா வச்சி கட்டி ம்
கொஞ்சோ ஒரு மாரி இருக்கு விட்டு விட்டு போட்டு போறீங்க இந்த நல்லா சேபான இடத்துல வாடகைக்கு பாத்துருக்கீங்களா
ம் பக்கத்துல தாங்க இங்கதா ஆப்போசிட்லயே அதாச்சு எங்க அம்மா வீட்ல இருந்து பாத் தா நாங்க வச்சிருக்க வீடு வந்து அப்டியே தெரியு ஒரு சின்ன ரூம்மு வெளில புடிச்சிருக்கோ
ஆ சேரி கட கடை எல்லா இருக்குமா கடை எல்லா இருக்கு மா அது மாரிங்கள மேல இருக்கு அதுமாரிங்களா எப்டிங்க
அதெல்லா இல்ல கீழ் வீடுதாங்க அவுங்க ம் அவுங்க மொதல்ல ஒரு ஸ்டூடியோ வச்சிருந்தாங்க
ஆ செரி ம்
அவுங்க எங்க சித்தி வீட்டுக்கு பக்கத்துலதா அந்த முக்குல இருக்காங்க ஒரு ஸ்டூடியோ வச்சிருந்தாங்க இப்ப அதெல்லா இல்ல நாலு பொண்ணுக அதெல்லா அங்கங்க இருக்குதுக பக் கத்துல கேட்டு கேட்டுக்கு பக்கத்திலயே இருக்குது ரூமு அது ஒன்னு பிரச்சனை இல்லங்க அவுங்க பாத்து கிறேன்டாளுங்க ம் நமக்கு தெரிஞ்சவங்கதா வேண்டியவங்கதா ம் ஆ
இவரு யார்ட்டையோ சொல்லும் போது சொன்னாங்க இது இது இது மாரி அவுங்க ஊரு அவுங்க ஏரியாலா கொஞ்சோ இது மாரி இருக்குங்க சேஃபா வச்சிக்குவாங்களா அவுங்க பாட்டு போட்டு போயிறக்கூடாது அந்த மாரி சொன்னாங்க கேட்டாங்க அப்ப எனக்கு
தா நடுவுல எல்லா பாக்கலைங்க இது ரோட்டு மேல வீட் ல இருந்து பாத்தா தெரியு அவங்களே பாத்துக்கறேன்ட்டாங்க ஒன்னும் பயம் இல்ல நா பாத்துக்கறன்ட்டாங்க இருந்தாலு அம்மா வீடு பக்கத்துலதா இது பண்ணிருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லங்க ம்
சேரிங்க சேரிங்க ம் ஏதோ உங்க வேலையை முடிச்சுட்டீங்ன்ன
அதுவு இன்னைக்கி காலைல இருந்து பயங்கர வேலங்க போய் எல்லா ஒன்னோட ஒன்னோட வெச் சேத்து சேத்து கட்டிட்டு ம் ஆள் வர வரைக்கு வெயிட் பண்ணி ஆள் கெடைக்காம அப்பற வேற ஒரு வழி பண்ணி அதுக்கப்பறோ கொண்டு வந்து சேத்தங்கப்பு கொண்டு வந்து நல்ல வேல எங்க சொந்தக்காரங்களா இருக்காவு கொண்டு வந்து எல்லாத்தையு அடஞ்சு குடுத்துட்டாங்க ஒண்ணு மேல ஒன்னா ஒண்ணு மேல இந்தா அந்த பீரோல வெக்கிறது மட்டும் இன்னு அடைய முடியல ம் செர் நாளைக்கு போய் பாத்துப்போங்க அப்பறன் எங்க ஊர்ல திருவிழாலா வந்துச்சுங்க கொஞ்சோ டிரரெஸ் எல்லா எடுத்துட்டு வந்த சேரீஸ்ல்லா ஆ இதுன்னா பக்கம்மாயிடுச்சுல இனி வேணுங்கிறத எடுத்துக்லா வச்சுக்லா அதனால நாளைக்கு போய் பகல்ல எல்லாத்தையு ஒதுங்க வெச்சு வெச்சிட்டு வெச்
அப்போ உங்க அம்மா ஊர்லையே நீங்களு உங்க அம்மா ஊர்க்காரங்களே ஆயிட்டீங்க நீங்க வந்தா போனா உங்ளுக்கு ஒரு ரூம் இருக்குதுங்க ம்
நீங்க நீங்க கொஞ்சோ கொஞ்சோ கருண காட்டனீங்கன்னா கூட இங்கிட்டயே ஏதாவது பண்ணிர்லா ம் ஆரும் காட்ட மாட்றீக ஹ
ம் என்னத்த கருண காட்டுவாங்க எனக்கு புரியலீங்க ம் ம்
ம் நாங்கூட ரேட்டு அதிகமோன் பயந்துகிட்டே இருந்தங்க வீட் டு அவங்க கொஞ்சம் பரவால்லாம்தா குட்த்தாங்க இன்னு எங்க அக்கா வீடல்லாந்த கொஞ்சம் பக்கத்துல வாடகைக்கு விட்டு இருக்காங்க அவ்வளோ ரேட்டு சொல்றாங்கங்க ம்
ம் உம் அது தனி வீடா இருக்குமோ என்னவோ தனி வீடா இருக்கோ காம்பௌவ்ண்ட் தனிக் காம்பௌவ்ண்ட்டா இருக்கு ம் அது மார்லா இருக்கனால சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ரூம்முன்றப்போ சொல்லு
ஆம்மாம்மா சின்னதா பத்துக்கு பத்து ரூம் தா இருந்தாலு எங் சொந்த பந்தோ வந் து எல்லா இதுபண்ணிகொடுக்கவு அடைய முடியுஞ்சு ம்
செரி செரிங்க அதனால அதொன்னு பெரிய விஷயோ இல்லிங்க இனி எ என்ன உங்ளுக்கு என்ன தூர் மாநகராட்சியா போதுன்ற சொல்ற வெளியில சொல்லிக்கிறாங்க தவிர அந்த ஊர் அப்படியே தா இருக்குது ம்
கொறைஞ்சுதா இருக்கு மொதல்ல இந்த வேலைக்கெல்லா போவாங்க அ அந்த திட்டம்லா இப்ப வந்து கம்மியாயிருச்சுங்க அவ்வளவா இல்ல ம் அதல்லா கொஞ்ச அவங்களுக்கு சிரமமாதானே இருக்கு மொதல்ல இருக்கும்போது நெறைய கெடச்சிச்சு ஆ இப்ப என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த இது வேற நடக்குதா அதனால டீசல் பெட்ரோல் வெலையெல்லா கூடி போச்சுங்க நேத்து ஒரு ஊருக்கு போயிருந்தோ எங்க சொந்த ஊருக்கு போயிருந்தோங்க இங்க இருந்து ஆட் டோல கொஞ்ச தூரோ உள்ள போனுங்க அதுக்கே அவ்ளோ ரேட் வாங்கறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டாங்க போக ஹண்ட்ர்ட்டு வர ஹண்ட்ர்ட்டு ஆனா அந்த ஊருக்கு போக பஸ் ஸுக்கே அவ்வளோ வர அவ்வளோ வரலங்க அதுக்கு கம்மியா தா பாதிக்கு தா வந்துச்சு
இங்க எல்லா ஊர்லையு பஸ் அதிம் அதிக கம்மியா தாங்க இருக்கு ஆட்டோ எப்போமே எல்லா ஊர்லையு அதிக தா இருக்கு நீங்க எங்கனா இது பண்றது இங்க இருந்து நீங்க அது எங்கயா இருந்தாலு சரி எந்த ஏரியாவா இருந்தா சரி நீங்க ஈவன் நீங்க அதர் ஸ்டேட் போனீங்கன்னா ஈவன் கேரளா இது மாரி ஸ்டேட்லல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கு ம் பட் தமிழ்நாடு பொருத்த வரைக்
எங்க ஊர்லையெல்லா ஒரு தேர்ட்டி பார்ட்டி இருக்கு டீ அந்த மாரி ரேஞ்சிலே ஓரளவு கூட்டிட்டு போவாங்க பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துலேன்னா அவ்ளோ ரேட்து வாங்குவாங்க இது வந்து பக்கத்தலயே இருக்கறதுக்கே ரேட் கூட வாங்கற மாரி தா அப்டி குடுத்ததில்லேல்ல அதனால எனக்கு வந்து நறையா ஒரு மாரி ஃபீல் நா அங்கெல்லா வீடு கட்டறங்கிறாங்கங்க அங்கெல்லா கட்டி போட்டாங்கன்னா அதுக்குனே தனி அமௌண்ட் வந்துருமாட்டுக்கு ஒர் தீப்பெட்டி வாங்னா கூட அந்த ஊர்லருந்து தூரத்துல வரணுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியுமா ஆ வண்டி வாங்கி போட்டா வண்டி கிராப்பாயிரும் ம் நறையாருக்ங் ம்
அது தகுந்த மாரியெல்லா வாங்கி வச்சுக்கணு வாங்கி வெச்சுட்டு பண்ணிக்கோங்க இதுப்பு இது பொறுத்தவரைக் கிய எல்லா மாறுங்க இப்போ ஏரியா பொறுத்த வரைக்கு இத் து இது பொறுத்த வரைக்கு அ அ அதுவு ஆட்டோ ஃபாஸ்மே எப்பவுமே ஈவன் ஆப்ல புக் பண்ணீங்கன்னா கூட ஆப்லருக் து ஆப்ல புக் பண்ண அமவுண்ட்டு எங்க எங்க ஏரியா பக்கல வாங்க மாட்டாங்க எனக்கு என்னவோ பா நாற்பது குடு முப்பது ஃபஸ்ட்டு முப்பது இருவது கேட்டாங்க இருவது குடுங்கன்னாங்க அப்றோ முப்பது குடுன்னாங்க இப்ப நாப்பது குடுப்ப அம்பது அம்பது இல்லாம யாரு வரது இல்லைங்க அத ஆப்ல நூறு ரூபா தா காட்டுதுங்பா அ நூத்தம்பது ரூபா இல்லாம வர மாட்டாங்க ம் அதனால இதலா கொஞ்சே அதிக மாதாங்க இருக்கு பேட் ட்ராவலிங் எடுத்துட்டீங்கனவை கொஞ்சோ எப்பவுமே இதற இதாருக்கு கொஞ்சோ சப்போஸ் அதிகமாக அதிகமாக அதிகேமாயிட்டேதா வரு
ஆமா நாங்க இயர்லி ஒன்ஸ் தாங்க வருவோ இதுக்கு வந்தாலே இதுக்கே ஒரு பட்ஜெட் பூரா காலியாயிற மாரி போயிருந்துங்க ம் டிராவலிங்க்கு இந்த ஸ்நாக்ஸ் துக்கே இதுக்கே போயர்ற மாரி போயிரு ம்
இல்லிங்க சிஸ்டர் கொஞ்சோ சம்பாதிக்கறது செலவு பண்றதுதாங்க சிஸ்டர் சம்பாரிச்சி வச்சு வச்சு சேத்து வைக்கிரதுல்லீங்க சிஸ்டர் கொஞ்சோ செலவு பண்ணுங்க அப்ப அவந்தா ஆட்டோக்காரன் பொழைக்க வேண்டாமா ம் இந்த ஸ்நாக்ஸ் காரே பொழைக்க வேண்டாமா ம் ஆ செலவு பண்ணிக்கலா விடுங்க சம்பாரிச்சுக்கல செலவு பண்ற அளவு சம்பதிக்கவு செஞ்சுக்கலா விடுங்க ம் ம்
ம்
அப்படித்தா யோசிட்டுருக்கே போய் வேற வேலையெல்லா வெட்டி பொழப்ப பாப்போம் அப்டின்னுட்டு யோச்சின்னு
அதா அதா நீங்க அதர் அதர்னு ப்ரோ மோட் ஆப் பிசினஸ் பாருங்க எப்டி மணி இன்கம் இப்ப மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகறல தா இப்போ ஒலகமே ஓடிகிட்ருக்குது ம் மணி எப்டி ட்ரான்ஸ்பர் எ எப்டி இது பண்ணுவோ அது பண்றோ அது மாரி இல்ல பேசுங்க நீங்க உங்களுக்கு அந்த ப் இதுப் இப்போ இந்த இது
ம் ஆ அப்டின்னு நேத்து பேசனவங்கூட சொன்னாங்க ஓக் கே தா ஆ அது டைம் பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஓ கேனா ஓகே அப்டின்னாங்க ம்
அதெல்லா பிரச்சனை இல்லீங்க பேசுங்க இவுங்க என்னது இப்ப மழையாரு த்தீங்ளா மழையில்லையிங்ளே இங்கே எங்க ஏரியாவ பக்கோம்லா மழ வர மாரி இருக்குங்க மழையெல்லா அங்குல்லீங்ளா ம்
முந்தா நாள் வந்து இது வந்துச்சுங்க நேத்து மழ இல்ல ம் இன்னைக்கும் மழ இல்லங்க ஆ
செரி செரிங்க எங்க ஏரியா பக்கோலா மழைன்னு சொல்லிட்டுருக்காங்க பக்கத்துல ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குதுங்க நியர் பை தா
ஆமாங்க கேக்க